ஹாய் சிஸ்டர் எப்டி இரு க்கீங்க?
ம் நானு நல்லாருக்கே என்ன பண்றீங்க மார்னிங் ஒர் க்லா முடிஞ்சுதா?
மெசேஜ் வரவு
செரியா க்ளியரா இல்லெங்ளே நீங்க பேசுறது
ஹலோ கேக்குதா?
ஆ இப்ப ஓகே கிங்க
ஓ ஆஃபிஸ்ல இருக்கிங்ளா?
ஆ இல்லெல்ல நா
சேர் சே ஆனா கிளியராவே இல்ல நீங்க பேசுறது எனக்கு
அப்புடிங்ளா
ஆமா ஹெட்செட்ல பேசுறீங்ளா?
ஆமா பளூடூத்ல பேசுறே சிஸ்டர் நானு
ஆ இந்த ஆப்ல அதுல பேசுனா சரியா க்ளியராவே கேக்க மாட்டி க்கிது ஆனா
ஓ எனக்கு அந்த ஃபீல் இருந்தது ஸ்டார்ட்டிங்ல இரிங்க நா ம சேஞ்ச் பண்ணிக்கிறே
ஆ ஆ ஓகே ஓகே
ஹலோ
ம் சொல்லுங்க சாப்டாச்சா மார்னிங்?
டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்டீங்ளா?
இல்ல சாப்புல்ல இனிமேட் தா சாப்புன்னு பசியே இல்ல கால
டென் ஓ கிளாக் ஆகுது நீங்க பசி இல்லன்றீங்க
ஆமா என்னன்னே தெரில எனக் கு எட்டு மணிக்குல்லா கையெல்லா நடிங்கிரு பசில இன்னக்கி பசியே இல்ல நானு ஏ ன்னு யோசுச்சிட்டே இருக்கே எதோ சா நைட்டுமே இதுக்கடில அ ரெண்டு இடியாப்பம் மட்டுந்தா சாப்ட்டே
அது என்னத்த பத்து காலேயிலயே பசி எடுக்க ஆரம்பிச்சிருமேனா எனக்கெலா நைட்டு சாப்டுட்டு சரியா சாப்டல ஒரு டைம் பசிக்கல அப்டியே படுத்துட்டோம்னா கால எந்துரச்சதுமே பசி எடுக்க ஆரம்பிச்சிரு
எப்பவுமே அப்டி நா எனக்கு ஏதோ இந்த வயசான வங்கிட்ட கையெல்லா நடங்கு அந்த மாரி மாதிரி எனக்கு பஸ்ல நடுங்கவே ஆரம்பிச்சக்கு
அததா நா யோசிக்கிறே ஏன்னா எனக்கு தா அந்த எனக்கு சீரியஸ் நா நெறயவாட்டி ஃபில் பண்ணிருக்கே எப்வுமே நா சாப்டாம படுத்துட்டே காலேல பயங்கரமா பசி எடுக்கு ஏதாவது ஒன்னு சாப்ட்டே ஆக குனுன்ற மாரி இருக்கு எனக்கெல்லா
வயிற எல்லா கடம்முட கடம்முடான்னு சத்தெல்லா போடுருவாங்க
இன்னைக்கு நானுமே எதுக்குதா பசிக்கலன்னு தெரில என்ன ரீசன் மத்த டைம் ஆவது அதே இடியாப்பந்தா இருந்துச்சு
ஒரு வேள உங்க மைண்ட் வைஸ் ஏதோ கேச் பண்ணிருக்கு போல இன்னிக்கு இடியாப்ப சாப்டாத வேணா
இதுல வேற கிரேவி சிக்கன் கொழம்பு தா ஆனா அதுக்குதா இன் இன்ரஸ்டா போதா செய்யு இன்னைக்கு என்னான்னு தெர்ல எனக்கு
சிக்கன் கொழம்புக்கு செம்மையா இருக்குமே
ஆ அது என்னன்னா இன்னைக்கு ஏன்னா அது மத்த டைமாவது மானிங்கே எந்துருந்துச்சு எனது ஜூஸ் அடிச்சு குடிச்சிருவே பசிக்காது இன்னைக்கு எதுவுமே குடிக்கவே இல்ல எதுனாலு உம் பசி இல்ல
குடிக்கிற பழக்க உண்டா
ஆஹ அதெல்லா குடுச்சா சுத் சுத்தமா பசிக்காது அப்றோ
அச்சச்சோ உம் அப்ப நீங்க வந்து இந்த ஒரு இட்லி ரெண்டு இட்லி கேஸ் சா அது சாப்ட்டதே வயிறு ஃபுல் ஆயிடு வாங்களே வேற லெவல் ஆ காலேயே எந்திரிச்சதுமே அத சாப்ப தா அப்புறம் எங்கந்து பசிக்கும்
அது வந்து மத்த டைம்ல தா மார்னிங்கே எந்திருச்சி சாப் ப்பட மாட் பா எப்போனாச்சும் சாப்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்படணும் அப் அப்டின்னா சாப்டுவேன் ஆ இயர்லி மார்னிங் எந்திரிச்சி வந்து அதெல்லாம் சாப்பட மாட்டானா எப்பவுமே ரெகுலரா பசி க்கும் இன்னைக்குதா இல்ல
எனக்கு எப் எனக்கு எப்டின்னா வந்து காலையிலே இந்த காஃபி குடிக்கிற பழக்கம் உண்டு அதனால என்ன ஆகுன்னா எனக்கு இப்ப வந்து அந்த காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துலே டிஃபன் அந்த மாரி எனக்கு இல்ல ஆனா டிஃபன் சாப்ட சோம்பே தன்ன மஜிருவான் நாலஞ்சு காசு கூட போ
அய்யயோ ஆனா நான் எடையில குடிச்சிட்டு தான் இருந்தன் மார்னிங் ஒரு சாயாவும் சாய்ங்காலம் ஒரு சாயாவும் குடி ச்சிட்டுதான் இருந்தன் இப்பதான் ஒரு ஒன் இயர் ஆயிடுச்சி டீ காஃபிலாம் குடிக்கிறதே இல்ல
அதாவது நான் இந்த ஒர்க்ல ஃபீல்டுல டைலர் ஒர்க் ஃபீல்ட்ல போய் போயி தான் கி டீ காஃபி பழக் கமே வந்தது இல்லன்னா எனக்கு அந்த பழக்கமே க டையாது ஏ எதனாலனா எங்க வீட்ல கால்ல டிஃபன் தா டேரெக்ட்டா காஃபி டீலாம் குடிக்க மாட் ட்டே அங்க வொர்க்குக்கு போய் ஒரு பத்து மணிக்கு ஒரு டீ ஈவினிங்ல ஒரு டீ அப்டி குடிச்சு குடிச்சு பழக்கிட்டாய்ங்க.
ம் இங்கயுமே நானுமே ஆஃபீஸ்ல வந்து அந்த மாரிதா தந்து ட்ருந்தாங்க எடையில ரொம்ப தல சுத்தற மாதிரி ஆயிடு ச்சு எனக்கு அந்த காஃபி ரெகுலரா குடிச்சுட்டே இரு க்கிறதுனால எனக்கு ஒரு மாரி கேர்னஸா இருக்கற மாரி ஃபீலு ஆ அதுல விட்டதுதா அதுக்கப் பறோ வந்துட்டு குடிக்கிறது இல்ல ரொம்ப குடிக்கனுன் இருந்துச்சு க்சுவலா இந்த கருப்பட்டி இரு க்கல்ல காஃபி தூளு இருக்கல்ல பிளாக் கலரு
ஆமா ஆமா பிளாக் டீ பிளாக் காஃபி சொல்வாங்க.
போட்டு கருப்பட்டி இஞ்சி தட்டி போட்டு குடிச்சிருவே. ரொம்ப தல வலிக்குது இன்னைக்கி அப்டிங்கற நேரத்துல மட்டு அத குடிச்சுப்பே
நா வந்து நானுமே அது ட்ரை பண்ணுவ ஆனா எனக்கு அது செட் ஆகல எனக்கு இது டீ வந்து காஃபி வந்து பால்ல போட்டு குடி டீ கூட அவ்ளோ குடிக்க மாட்டே எங்க போனாலு காஃபி இருக்கா அ ப்டின்றாரு
அந்த புரூ தூள் போட்டு குடிப்பாங்கல்ல அதுவா?
ஆ அ சன்ரைஸ்
ஆ எல்லா கழுதையு ஒண்ணுதான
ஆனா டேஸ்ட்டுதான கொஞ்ச பிராண்டுதான மாறு அது மாதிரி ஆ அந்த மாதிரிதா அதனால வந்து காஃபி பைத்தியோ ஒரு நாளைக்கி நீங்க காஃபி அது நல்ல டேஸ்ட்டா போட்டு குடிச்சிட்டீங்கன்னாங்க வீட்டுக்கு என்ட்ரி ஆகும் போதே காஃபி கெடைக்குமா அப்டினு ஒரு இழு
ஆனா இந்த ஏ டூ பி எல்லா போனா எனக்கு புடிக்கும் அந்த காஃபி வந்து ஏ டூ பி ல எல்லா குடிச்சன்னா அதல்லா எனக்கு கொஞ்ச புடிக்கு.
தி இல்ல அங்க ஒரு காஃபியே தேர்ட்டி ஃபைவோ என்னமோ இல்ல
ஆனா நல்லா இரு க்கு அந்த வாசோ லை
எனக்குமே அந்த பில்டர் காபி பில்டர் காஃபி மாரி வீட்டு வீட்ல வாங்கணும்னு ஆசை எங்க வீட்டுல விடமாட்டேன்ன்றாங்க
சும்மாவே குடுச்சுட்டு இருக்கீங்க அத வாங்கினோம்ன்னா புல் டே குடிச்சிட்டு தான் இருப்பீங்க போல
அந்த இன்னொரு பிராண்ட் கூட நல்லா இருக்கும் ஏதோ பீப் பெரியோ என்னமோ வரும் அந்த ஸ்பிலெவர் ஸ்மெல்ல பயங்கரமா இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்
ம் ம் ம்
அதுதான்
செர் செரி செரி அப்படிங்க ஆனா கொஞ்சம் எப்போவாச்சும் குடிச்சுக்கோங்க காலையிலாம் ஒரு தடவை சாய்ங்காலம் ஒரு தடவை அப்படினு குடிச்சுக்கோங்க
ஏன் நான் எப்படின்னா குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருப்பேன் குடிக்க சொன்ன குடிக்கிட்டே இருப்பேன் இந்த மாதிரி கேஸ் நானு
ஒரு செம்படம் ஃபுல்லா குடிப்பேன்
ஆமா ரொம்ப ஒஸ்டு கேஸ் நானு அதுதான் இருக்குறதுலே பெரிய பிரச்சனையே குடிச்சா கண்டுனிசா குடிப்பேன் குடிக்கலையா குடிக்க குடிக்கவே மாட்டேன் ஐயோ யோ இப்பதா சொல்றேன்னே இந்த ஜாபுக்கு போய் தான் பயப்பலங்க கெடுத்து துறைங்க
அந்த டைம்ல கரெக்டா அது வரலனாலே காபி வரலல போன் அடிங்கல காபி எங்க காபி எங்க கேளுங்க அப்படின்பாங்க
நான் வந்து ரொம்ப நானே அந்த கேஸ் தான் தலைவலிக்க ஆரம்பச்சுதான் இன்னும் காஃபி அக்கா வரலையா ஐயய்யோ எங்க உங்க போன் அடிங்க உங்களுக்கு மைண்ட ஆட்டோமேட்டிக்க போய்டும்
பதினோரு மணி அதுக்கப்புறம் சாயங்காலம் மூன்றரைக்கு எப்படியோ குடிச்சிட்டே கிடப்பாளுங்க
அதுதான் அது பழக்கமாயிடுச்சு சா இல்லை இவனுங்க என்ன அதாவது சீரியஸா சிஸ்டர் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது காலேஜ் ஸ்கூல் டைம்லலாம் வந்து காலைல டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவேன் காபி எல்லாம் குடிக்கவே மாட்டேன் இந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சது வந்துதான் காபி இப்ப கால்ல எந்திருச்சு ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிச்சட்டு உடனே ஒரு காபி
அஹ் ஆனா நான் அப்பம் எல்லாம் குடிச்சிருக்கேன் காலையில சாயா சாயங்காலம் சாயா வேணும் இந்த முறுக்கெல்லாம் இருக்குல்ல முறுக்கெல்லா ஒடச்சு போட்டு சாயால குடிக்குறது இந்த இதெல்லா இருந்துச்சு இப்பதா ரீ ரிசெண்டா ஒரு ஒன் இயர் வந்து டீ காபி எல்லா எதுவுமே கெடயாது வேணு எப்பனாச்சு தோணுச்சுன்னா மட்டும்தா ஏதாவது ஊர்ல இருந்து பண்ட வந்திருக்கு சாயா குடிக்கணு அப்டினா அந்த இஞ்சி தட்டி ஏலக்க எல்லா போட்டு குடிச்சே அப்பதா
டீ மட்டு அது என்னவோ தெரியல எனக்கு யாராவது போட்டு குடிச்சா நா குடிப்பே
ஏன்னா அது கொஞ்சோ ப்ராசஸ் நெறயல்ல இது
ஆமா ஒன்னு இல்ல ஸ்லோல பஸ் எப்போமே பால ஸ்லோல வச்சிருவேனா நல்லா கொதிச்சிரு கொதிச்ச ஒன்னே ஒரு சக்கரய போட்டோம்மா காபி தூள கொட்னமா காபி ரெடி முடிஞ்சிருச்சு அது இல்லாம நம்மளதான பாத்த எத்தன நாள் ஓடுவாங்க அது இன்னு அதிகமா கடுப்பாவோ டீ பாத்திரமா இருக்கும் போது எவ்ள டீ பாத்றோ அது இன்னு டென்ஷன் ஆகு
அதனால வேல மிச்சது அதுக்கு பதிலா இது
ஆமா இப்போ காஃபி குடிச்சா வெறு சக்கரய போட்டோம்மா காபி தூள் அந்த கிளாஸோட முடிஞ்சு போயிடும் இதுவே டீ போட்டா டீ ஒரு பாத்ரோ வடிகட்டி அப்றோ வந்து அந்த ஸ்டெய்னர் கொ க்கு அதுக்கு ஒரு கவரு எவ்வளோ ப்ராசஸ் ஆமா இங்க பிள்ளைன்னா மோஸ்ட் சோ வந்து அந்த மசாலா டீத்தூள் போட்டுருவாங்க முக்கவாசி அந்த டீ தூள் இருக்கு இரு பட் ஆனா வந்து நம்மளுக்கா வேணு அப்டினா நார்மல் டீ தூள் வேணா வந்து ப்ராசஸ் பண்ணிக்லா அதெல்லா சோம்பேறித்தனோ அதெல்லா பண்ணக்கூடாது டைரக்டா டீத்தூலே வாங்கிர்லா
உம் உஹம் அதனால காஃபிய குடுச்சு குடிச்சுட்டு இருப்பீங்க
ஆமா காபி மட்டு குடுச்ட்டா போது
உம் நாஸ்டா என்னா பண்ணீங்க காலேல
காலைல நாஸ்டா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு பிரிஞ்சி காலேய ரைஸ் தா எடுத்துக்கிட்டே
ஓ சேரி சேரி சேரி
சேரிங்க சிஸ்டர் பாருங்க நா ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு அப்புறோ கால் பண்ற ஆ ஓகே சிஸ்டர் பாய்